வணக்கம் தோழி
மதிய வணக்கம் சகோதரி நல்லா இருக்கே சகோதரி நீங்க எப்டி இருக்கிங்க
நா நல்லா இருக்கே எல்லாரு வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
ஆ இங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க சகோதிரி அங்க எல்லாரு எப்டி இருக்காங்க
ஆ இங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க
செரிங்க சகோதிரி காலேல உணவு சாப்ட்டாச்சா
ஆமா தோழி நீங்க சாப்டாச்சா
ஆ நானு சாப்ட்டே சகோதிரி
ஓ அப்டியா‌ நீங்க இந்த இயற்கை பத்தி எல்லா என்ன நெக்கீங்க
இயற்கை வந்து சகோதிரி இயற்கையெல்லா வந்து இயற்கையான எடத்துக்கு தா போணுன்னு சொல்லி மக் கள் வந்து மாத மாத சில பேர் ட்ரிப்பேல்லா போறாங்க ஆனா இயற்கையோட இருக்கவங்களுக்கு அதோட அரும தெரிய மாட்டிகிது
ஆமா தோழி கண்டிப்பா இப்ப இயற்கைய வை வில்லேஜ்ல இருக்கவங்களல்லா சிட்டிக்கு வர்ணு அப்டின் ஆஸ் ஆசப்பட்றாங்க சிட்டில இருக்கவங்கல்லா வில்லேஜ் போணுனு ஆசப்பட்றாங்க
ஆ இப்ப நானே எடுத்துக்கோ சகோதிரி இப்ப வந்து எங்க அம்மா வீட்ல பாத்தீங்ன்னா சகோதிரி இப்ப வந்து ஃபுல்லாவே வந்து மரங்கள்லா அப்ப நா ஸ்கூல் படிக்கும்போது சின்ன நறையா இருந்துச்சு சகோதிரி இப்ப ம ஒரு மரத்த கூட காணு அப்டிங்கும்போது நா என்ன நெனச்சன்னா மரங்கள் இரு க்குற இடத்துக்குதா நம்ம வீடு பாத்து போணு அதுதா வந்து ரொம்ப இயற்கைய தரு அப்பிடின் நனச்ச சகோதரி ஆனா நா வந்து ஹஸ்பண்ட் வீட்டு இருக்குற சைடு ஒவ்வொரு வீட்டுக்கு நடுல தென்னந்தோப்பு இருக்கு சகோதரி ஃபுல்லா வந்து தோட்டம் பின்னாடி தோப்பு எங்க பாத்தா பாத்தாலு மரோ செடி கொடி ஒரு இடத்துல கூட ஒரு ஒரு வீட்ல கூட மர இல்லாத வீடே பாக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து மர மரங்களோட எண்ணிக்க அதிகமா இருக்கு சகோதிரி எனக்கு என்னன்னா அங்க போய் எனக்கு வந்து செட் ஆகறதுக்கு இன்னி எனக்கு வந்து செட் ஆக மாட்டிகிது
ஓ
எனக்கு வந்து என்னதா நம்ப எ நா வந்து சிட்டிலே வந்து பெ பொறந்து வளந்து சகோதிரி எனக்கு எல்லாமே ஸ்கூலு காலேஜூ எல்லாமே இந்த பக்கமா தா நா சிட்டில தா படிச்சணுங்ளா
ஆ
அப்டிங்கம்போது அது வந்துட்டு இப்ப தொட்டத்துக்கெல்லா நம்ப இங்கே நா எ எங்க அம்மா வீட்னா சகோதிரி நா யாரியுமே எதிர்பாக்க மாட்ட ஒரு கடக்கி போனுமோ ஒரு ட்ரஸ் எடுக்கணுமோ எதுக்கோ ஒரு பார்லர் போனு எதுவா இருந்தாலு சகோதிரி பக்கத்துலயே இருக்கு தடுக்கி விழுந்தா இருக்கு நம்ம போய்க்லா ஹாஸ்பிடல்லு எதுவா இருந்தாலு சகோதிரி நா யாரையுமே எதிர்பாக்க மாட்ட நானு இப்ப அங்கன்ன சகோதரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இருக்கு இருந்தாலு வந்துட்டு ஃபேமிலி டாக்டர்னா ஒரு பத்து நிமிஷோ பைக் ல ட்ரெவல் பண்ணி போற மார் இருக்கு இப்ப நம்ம த்ரென்டிங் எடுக்க போறதா இருந்தாலு வேற ஊருக்கு தா போய் எடுக்குற மார் இருக்கு லோக்கல்ல பார்லர் இருக்குல அது நமக்கு ஒத்து வராது அப்டிங்கறாங்க அதனாலயே வந்துட்டு அ ஒவ்வொரு ஒவ்வொரு இன்னு வந்துட்டு கா ஹஸ்பண்ட மீட் பண்ணி அவங்களோட வண்டில நம்ம போறதா இருக்கு இதுன்னா எனக்கு கன்வீன்யன்டா இருக்கு எந்த எங்கனாலுமே நா போய்ட்டு வந்துருவே
ம் ம்
அதுன்னா வந்துட்டு பஸ்சுல போறதுனால வந்துட்டு எனக்கு கொஞ்சன செட் ஆக மாட்டிக்குது அந்த ஊரு
ஓ செரி தோழி செரி தோழி
அவுங்க வ அவுங்கள வந்துட்டு அவுங்கள வந்துட்டு நாங்க இருக்க பக்கோ வர சொன்னா அவரு வரமாட்டிக்குறாரு நா நா எப்டி வர முடியு பெறந்து வளந்து பதினோரு வருஷமா இந்த ஊர்ல நாங்க இருக்கோ அவுங்க முன்னாடி வந்து வேற ஊர்ல இருந்தாங்க சொலலி ஸ்கூல் வந்து ஸ்கூல் ஒரு எய்த்துக்கு மேல தா இதுங்க இருக்குற நேட்டிவ்க்கு வந்தாங் ங்க என்னால வர முடியாது அப்டிங்கறாங்க
ஆமா தோழி இவ்ளோ இவ்ளோ வருஷமா இருந்த ஊர எப்டி விட்டுட்டு வருவாங்க அவுங்ளு
ஆனா பாருங்க கேர்ள்ஸ் மட்டு நம்ப அம்மா வீட்ட வுட்டுட்டு நம்ப போறாமா ஆனா பாய் மட்டு பாருங்க வரமாட்டேங்கிறாங்க
ஆமா தோழி அது கரெக்டு தா இனி மாத்தி வெக்கணு இப்போ அவுங்க வந்து இங்க வர போல வெக்கணு
நா நா சொல்லிட்ட அப்டி இல்ல சாகோதரி நீ வந்துட்டு இப்போ வந்து பொண்ணுங்கல்லா சகோதரி நம்ம அம்மா வீட்டுக்கு தான நம்ம அம்மா வீட்ல இருந்து கணவர் வீட்டுக்கு போறலோ சகோதரி அதே மாரி நீங்க வந்துட்டு நீ நீங்க வந்து இப்ப வந்து பொண்ணுங்க எப்டி வந்து தனியா பொண்ணுங்க வந்து அம்மா வீட்ட வுட்டு தனியா வறாங்க அதே மாரி நீங்களு வந்து தனியா வாங்க அம்மா வீட்டுக்கு பொண்ணோட அம்மா வீட்டுக்கு உங்கள வரனுன் சொல்லல நீங்களு தனியா இருங்க நாங்களு தனியா இருக்குறோ ரெண்டு பேரு பொதுவா வந்துக்லா எனா வந்து அம்மா வீட்டுக்கு வர சொன்னாதானே சகோதரி எல்லாத் த்துக்கு சங்கடம் இப்ப தனியா வந்துட்டம்னா யாருக்குமே எந்த சங்கடமு வராதுல்ல இப்ப நானு வந்து அம்மா விட்டு தனியா இருக்க நீங்களு அம்மா விட்டு தனியா இருங்க சோ காமனா போயிருச்சு ரெண்டு பேத்துக்குமே
ஆமாம் ஆனா அத விட ஜாயிண்ட் ஃபேம்லி நல்லாதான தோழி இருக்கு நல்ல ஒரு சந்தோஷோ குடுக்கு
ஆ இருக்கு சகோதரி இருந்தாலு வந்துட்டு நம்ப வந்துட்டு என்னதா மாமியார் நல்லவங்களா இருந்தாலுமே எல்லா டைமும் செட் ஆகாது இல்ல நம்ம வந்து ஒரு நாள் வேலை செய்வோ செய்ய மாட்டோ
அது கரெக்ட்டு தான தோழி அப்பப்ப மனஸ்தாபோ வரு
கண்டிப்பா இப்ப இப்ப இது வந்து ஏன் மாமியாரே வந்து எந்தளவுக்கு மற்ற மாமியார கம்பேர் பண்ணும்போது ஏன் மாமியார் வந்து நைன்டி பர்சன்டேஜ் ஓகே சகோதரி இருந்தாலுமே வந்துட்டு நா வந்துட்டு கல்யாணோ ஆன புத் எனக்கு வந்து நாங்க லவ் பண்ணும் போதே வந்துட்டு நா அவங்க அம்மா கிட்ட பேசிருக்கே சகோதரி அவங்க அம்மா கிட்ட வந்து ஃபிரண்டிலியா பேசியிருக்கே நானு ஆனா வந்து நாங்க லவ் பண்றோல்லா தெரியாது அவங்களுக்கு ஜஸ்ட் ஃபிரெண்டு எதோ ஒர்க் ஒர்க்டெட் ஒர்க் பண்ற பிளேஸ்ல ஃபிரெண்டு நெனைச்சிட்டுருந்து இருக்காங்க
ஆ
அப்படி பழகும் போது அவங்க கேரக்டர் வந்து ஸ்வீட்டா இருந்துச்சு ஆனா மத்த வகையில வந்து பேசும்போது பழகும் போது வந்து ஃபிரெண்ட்லியா நல்லா ஜோவியா ஜாலியா இருப்பாங்க எதுனாலுமே வந்துட்டு கொஞ்ச ரொம்ப ஸ்ட்ரிட்டான மாமியார் அப்பில்லா இருக்க மாட்டங்க நம்ம எதுனாலுமே வந்து இப்ப வெளிய போற அப்டின்னா பையங்கிட்டயே சொல்லுவாங்க அவள எங்கயாவது வெளியே கூட்டிட்டு போ வீட்லயே இருக்காளே என்ன வேணுங்கிறத கேட்டு வாங்கிகுடு நீதா அவள பாத்துகனு உன்ன நம்பி வந்த பொண்ணு அவ நீதா பாத்துக்கனு அப்டின்னு நெறைய அவங்க பையனுக்கெல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க நம்ம வந்துட்டு நம்ம ஆ நம்ப வந்துட்டு நா மேரேஜ் ஆனதுமே சகோதரி நம்ம வந்து மருமகளா எப்டி இருக்குன்னு தெரியாது நடந்து க்கனு நமக்கு தெரியும்ங்க அம்மா வீட்டல வந்து ஒரே பொண்ணுங்க ரொம்ப செல்லோ நானு எல்லாமே அவங்களே வேல பண்ணிருவாங்க அப்டிங்கம் போது நா அங்க போய் எந்த வேலயுமே நா செய்ல நா சாப்பிட்ட தட்டு கூட அவங்கதா எடுத்து போட்டாங்க இப்படி வந்து எடுத்து போடுமான்னு வந்து ஒரு தரவ சொல்லிருந்தாலோ பண்ணிருந்தாலோ நம்ம அந்த வேலைய நம்ப செய் யலா வந்துட்டு அவங்களு வந்து எதுமே சொல்லி இப்டி வேலை நா வந்து எங்கள வந்து தனியா வெச்சுட்டாங்க ஏனா வந்து மச்சான்டாருக்கு வந்து கல்யாண அதனால நாங்க வந்து அவங்களோட சொந்த வீட்ல இருந்தோ அவங்க வந்துட்டு ரென்டல் ரூம்ல இருந்தாங்க சகோதரி
ஓ
அப்படி இருக்கும் போது சகோதரி நாங்க வந்துட்டு இது வேலை செய்யல புடிக்கலன்னு சொல்லி நா கன்சீவா இருக்கும் போதே வந்துட்டு தனியா இருக் கீங்களான் கேட்டாங்க எனக்கு வந்து ஒட்டு ஒ ஒட்டுக்கா இருக்கிறது செட் ஆகல செரி நானு தனியாவே போறேன்ட்டு வந்ட்டே நானு
இருந்தாலு அ தனியா இருக்கறதா பெஸ்ட்டுன்னு நெனைக்கிறீங்க அதானே
கண்டிப்பா இப்ப கூட ஹஸ்பண்ட் சொல்லுவாரு வீடு கட்னாலுமே இப்ப அவங்க இருக்கிற ஹோம் வந்து சிம்பிளா இருக்கு சகோதரி வீடு கட்னாலுமே கீழ ஒரு வீடு மேல ஒரு வீடு அதுக்கு மேல மொட் ட மாடி கீழ வந்துட்டு அண்ணா மேரேஜ் ஆச்சுன்னு அவரு ஃபேம்லியோட இருப்பாரு மேல நம்பருப்போ அம்மா அப்பா வந்துட்டு நம்ப கூட எங் க வேனாலு இருந்துக்குட்டு அப்டின் பாரு ஆனா எனக்கு அது எனக்கு வந்துட்டு ஓகே அதுவே வந்துட்டு ஓரளவுக்கு ஓகே தா ஏனா பக்கத்துல வந்து இருக்கறது எனக் என்ன பொறுத்த வரைக் கு வேணாங்கறது மைண் செட்டு சகோதரி
ஹா
உங்களுக்கு ஜாயிண் ஃபேம்லி தா புடிக்குங்ளா
ஆமா ஆ எங்க ஹஸ்பண்ட் வந்து என்னோட பரன்ட்ஸையும் சேத்து பாத்துக்குறே ஒர்க் போறே அப்டின் சொன்னப்ப கூட எல்லாத்தையு நானே பாத்துக்குறே அவுங்க நீ வந்து அங்க அப்டின் தா சொல்லுவாங்க
ஆ
இதுதா இருப்போ அவங்க இங்க வர்றது நாங்க அங்க போறது அந்த மாரிதா இப்போ
ஆ எல்லாமே ஓகே சி இவரும் வந்துட்டு எல்லாமே பாப்பாரு பண்ணுவாரு சகோ இல்லது இல்ல சகோதிரி இவருமே எல்லாம் பாப்பாரு புடிப்பாரு அத்தையுமே வந்துட்டு இப்ப ஒரு நல்லது ஒரு கெட்டது சப்போஸ் வீட்டுக்காராது வராங்க அப்டின்னா நல்லா பாப்பாங்க பண்ணுவாங்க
இருந்தாலுமே வந்துட்டு அவங்களோட ஏஜ்க்கும் நம்ம ஏஜ்க்கும் டிஃப்ரன்ஸ் இருக்குல சகோதரி சில சமயம் வந்து தொட்டத்துக்கெல்லாம் வந்து எதுவும் சலிப்பு சங்கடம் வந்துட கூடாதுல்ல நம்ம வந்து தனி இதுக்கா இருந்து ரொம்ப க்ளோஸா இருந்து சண்ட போட்டு பிரிஞ்சு வரதுக்கு தனியா இருந்து ஹாப்பியா இருக்கறது எவ்ளோ பரவாயில்ல சகோ நல்லது கெட்டதுன்னா கூடிக்கலாம் அப்டி இருந்துக்கறது ஓரளவுக்கு பரவாயில்ல சகோதரி நமக்கு
தனியா இருக்கறது தா கண்டிப்பா நல்ல விஷ் மிஷ்டர் இந்த மாரி ஏதாது ஃபேமிலில ஏதாது ஃபங்க்ஷன் அந்த மாதி சேர்தோம்னா
கிது உங்களுக் கேக்குதுங்ளா ஹலோ ஆ கேக்குதுங்ளா
ஹலோ சகோதரி கேக்குதுங்ளா கேக்குதா
ஆ இப்ப கேக்குது உங்களுக்கு கேக்குதுங்ளா ஆ சொல்லுங்க சகோதிரி
நம்ம வந்து தனியா இருக்குறதுதா பெஸ்ட் அதுவும் இல்லாம இப்ப ஏதாவ் ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்டின்னு எப்பவாவது ஒருக்கா சேருவோம்ல அதுதா நல்லது அப்பதா எந்த சண்டயு இல்லாம
ஆமா சொல்லு நா என்ன சகோதரி சொல்றேன் இப்ப வந்துட்டு என் என்ன பொறுத்த வரைக்கு சகோதரி ஏ மாமியார் வந்து நா எ ஃப்ரெண்ட்ஸோட மாமியார்லா வந்து அந்த கதையெல்லா சொல்லுமோ சொலி ஏ மாமியார் வந்து எவ்ளவோ பரவால சகோதரி
தில்னா ஃபிரியா அப்டி இருந்தாலுமே சகோதரி நம்ம வந்து இந்த இப்ப இருக்கற ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம கடைசி வரைக்கு தொடரணூ அப்டின்னு நம்ம வந்து ஒரு நம்ம தனியா இருந்து அவங்க ஒரு நல்லது கெட்டது முடியல முடியத தேமக்கு போய் நம்ம போய் நிக்குறது அவங்க நமக்கு உதவி பண்றது அப்டி இருந்தாமே இந்த பாண்டு வந்து கடைசி வரைக்குமே தொடரூ ஒட்டுக்கான நம்பாச த்து பட்டு இது எல்லா டைமும் வந்து எல்லாருமே மனுஷங்க ஒரே மாறி இருக்க மாட்டாங்கள சாகோதி எதிர் பார்புங்கறது ஒன்னு இருக்குல சகோதரி
ஆமா தோழி அந்த எதிர்பார்ப்பு வரப்பதா பிரிவே வருது சொல்ல போனா
போதிரி அதனால தா நா சொல்ட்டே ஒட்டுக் கா இருந்து மயிரு பிடிச்சு சண்ட போட்டு நீ தனியா போ நா தனியா போ அப்டின்னு முக சுழிச்சுக்கிட்டு நம்ம மூஞ்சு பாக்காம பேசாம இருக்குறதுக்கு இது எவ்ளவோ பரவாயில்லல இப்ப இப்ப வந்து சகோ இப்ப நாங்க வந்து சகோதரி நாங்க வந்து பக்கத்துல தான் சகோதரி இருக்கு இப்ப எங்க வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கும் வாக்கு ல்லு சகோரி ஒரு பத்துல இருந்து ஒரு அஞ்சு நிம்ஷத்துக்குள்ள வந்துருவாங்க இப்ப சப்போஸ் நா ஃபோன் பண்றே தம்பி இப்டி நா வேல செய்றங்மா தம்பி வந்துட்டு ஆ அடம்பண்ணிட்டே இருக்காம நா குளிக்க போனுனு சொன்னன்னா அவங்க ஒடனே வேலையெல்லா முடிச்சுட்டு வந்துடுவாங்க சகோதரி வந்து கொஞ்ச நேரோ இருப்பாங்க சில நேரோ வந்து வேலையெல்லா முடிச்ட்டு அவங்களே ஆட்டமெட்டிக்கா வந்து தம்பி நா சாப்பாட ஊட்டின்னு தம்பி கூட கொஞ்ச நேரோ விளயாண்டுட்டு அவனையு தூங்க வச்சிட்டு நீ கொஞ்ச நேரோ போய் படுமா படுத்துட்டு அப்றோ வேலை செய் அப்டின்னு சொல்லுவாங்க இப்டி இருக்கும் போது சரி ஓரளவுக்கு பாண்டுங்கறது நமக்கு தொடர்ச்சியா இருக்க புடிக்குது எல்லாமே பண்ணுது நம்ப ஒட்டுக்கா இரு ஆனா ஆனா என் கணவருக்கு வந்துட்டு ஒரே குடும்பமா இருக்ணு ஒரே சமையலா சாப்புட்ண்ணு அம்மா அப்பா பக்கத்துலயே இருக்கணு அவங்க ரெண் ட்டு வரக்கூடாதுங்றத சகோதரி அவருக்கு மைண் செட்டு
அப்போ நம்மளு யோசிக்லால நம்ம அம்மா அப்பாவு பக்கத்திலியே இருக்
ஆ அததா நா சொ சொல் அவுங்க என்ன சொல்றாங்கனா சகோதரி நீ வந்து உங்க அம்மா அப்பாவையு கூட்டிட்டு வந்து பக்கத்துல வச்சுக்க நா என்ன வேணானா சொல்றேங்கிறாங்க என்ன சகோதரி என்னதா இருந்தாலுமே சகோதரி பொண்ணு வீட்ல வந்து அம்மா வந்து இருக்ற்துக்கு அவங்களுக் ஒரு தயக்கோ இருக்குல்ல சகோதரி நா வந்து என்னதா வந்து மருமக வந்து மருமக வந்து
அது நாளைக்கு நாலு பேரு பேசதானே செய்வாங்க மருபகோ சாப் பாட்லதான நீ இங்க இருக்க அப்டின்னு சொல்லிட்டு பேசதானே செய்வாங்க
நாலு பேரு பேசுறத விட சகோதரி பையன பெத்த அம்மா அப்பா பேச மாட்டாங்கள நம்ப நம்ப பைய நம்பள வந்து ஒழுங்க பாக்க மாமியார விழுந்து விழுந்து பாக்ரனு சொல்ல மாட்டாங்ளா
கண்டிப்பா தோழி அதனாலே பிரிவினை ஏற்படு இப்ப நெறைய ஃபேமிலி அப்டிதானே
நா சொல்ட்ட நா வந்து எல்லாத்துக்கு பொதுவா இருந்துக்குற நா வந்து உங்க அம்மாவியு பொருசா சொல்லி எங்க அம்மாவையு நா பெருசா சொல்ல எல்லாருமே எனக்கு பொது இப்ப உங்க அம்மாவ அப்பாவ அவங்களு எனக்கு அம்மா அப்பா மாறிதா அப்டின்ட்ட நானு ஒரே வார்த்தையில
ஆ
நம்ம வேறொரு அலை
ரெண்டு மேர் மேல எப்டி தனித்தனி பாசோ அப்பில்லா இல்ல எல்லாருமே ஒண்ணுதா அது அவங்களுநம் அம்மா தா இவங்களு அம்மா தா அப்டிதா நம்ம பாக்கோ பாக் ஆனா வந்து மத்தவங்க கண்ணுக்கு ஆனா இப்டிதா நெனப்போ அப்டின்னு சொல்லிட்டு அவுங்ளோட இது இப்போ லவ் மேரஜ் பண்றவங்ளே பாதிபேறு டைவஸ்லதா நிக்கிறாங்க
சரி நமக்கான நேரோ முடிந்துவிட்டது சகோதரி வேறொரு அலைப்புல சந்திக்கலா சகோதரி நன்றிங் சகோதரி நன்றி